ஆ கேக்குது வணக்கம்
வணக்கம்
ம் கன்னடா எப்போ
யுவர் சாய்ஸ்
இல்ல நீங்க சொல்லுங்க இந்த வாட்டி இப்போ இது முன்னாடி நான் சொன்னல
ஓனர்
ம் புரில சொல்லுங்க ஹலோ
பெஸ்ட் மூமண்ட் எதனா இருக்குதா லைஃப்ல பெஸ்ட் மூமெண்ட் ஆ இல்ல எல்லாமே வொஸ்டாதா இருந்துருக்குன்றீங்களா
பெஸ்ட் மூமெண்ட் எதுனா வந் ந்து ம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணம் போது அதா ஒரு பெஸ்ட் மூமண்டா இருந்துச்சு
அவ பாக்கும் போது இப்ப போட்டோல பாத்துட்ட நேர்ல போகம் போது எப்டி இருந்தது து அந்த ஃபீல் நேர் டிஃப்ரெண்டா இருந்துதா ஃபோட்டோல விட நேர்ல ஆ
பாத்தொன்ன என்ன பண்றதே தெர்ல அதா ஒரு பெஸ்ட் மூமெண்ட்
ம் ஃபோட்டோல விட நேர்ல நல்லா இருந்தாங்களா பாக்க இல்ல அது மாரி இருந்துதா
இன்னு கொஞ்சோ ஸ்பெஷலா இருந்தாங்க
ஆ
ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் மீட் பண்ணும்போது மட்டு
ம் உங்க வாய்ஸ் ஃபோன்ல கேட்டிருப்பீங்களா வாய்ஸ்ஸு நேர்ல எப்டி இருந்தது
இல்ல ரெண்டே ஒரே மாரிதா இருந்துச்சு ஆனா அவங்க சொன்னாங்க என்னோட வாய்ஸ் வந்து ஃபோன்ல வேற மாரி இரு
ஆமா ஆமா வாய்ஸ் வந்து சில பேருக்கு ஃபோன்ல வேற மாரி இருக்கு நேர்ல வேற மாரி இருக்கு அதே மாரி ஃபோட்டோஸு அதே மாரிதா சில பேர் சேர் அவங் ஒருத்த நேர்ல வந்து அவங்க சின்ன பைய சின்ன பைய மாரி இருக்கலாம் சின்ன பொண்ணு மாரி இருக்கலா ஃபோட்டோ கொஞ்ச ஏஜ்டு ஆன மாரி இருக்கு அதா கேட்
யே வாய்ஸ் மட்டு என்னோட வாய்ஸ் மட்டு சொ ன்னே
இல் இல்ல என்னோட என்னோட பி எஃப் வந்து ஃபோட்டோல எல்லா சில ஃபோட்டோல கொஞ்ச பெரியவ மாரி இருப்பா ஆனா நேர்ல ஆளு சின்ன பைய மாரி இருப்பா
ஓ
நா அவங்கிட்ட நெறைய தடவ சொல்லிருக்க நீ ஃபோட்டோல டிஃபரா இருக்கிறடா ஏறிக்கு அப்டினா
ம் அந்த ஒரு நாள் பாக்கும்போது மட்டு கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா ஸ்பெஷலா இருந்துச்சு
நல்லா உங்களுக்கு பட்டாம்பூச்சிலா பறந்துதா ஹ
ப்பா எல்லாமே நடந்தது
அப்டிங்களா பாடிலா சிவர் ஆயிருக்கா பாடிலா சிவர் ஆயிட்ச்சா பாடி சிவர் ஆயிட்ச்சா
திக்திக் நிமிடங்களா இருந்தது
ஆ எனக்குல்லா என்ன நட எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அவங்க கூப்ட்டாங்க இது மாரி ஆ ஃப்ரெண்ட்ஸ்லா இருந்தாங்க நாங்க யேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அன்னைக்கி வந்து மதியோ நா லன்ச் எடுத்துனு வர்ல சேரி கேண்டீன்ல போய்தா சாப்ட்டோ அந்த கேண்டீன்லதா அவங்க இருந்தாங்க அப்ப மெசேஜ் பண்ணே நா எதிர்ல அந்த சைடுல ஒக்காண்ஜூ இருந்தாங்க அவுங்க அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நா இங்க இருந்தே அந்த நானு இத்தன் நாள் இது மாரி ஒரு ஃபீல் பண்ணது இல்ல ஆனா எனக்கு அந்த டைம்ல ஒதருச்சு பா ருங்க பாடி எனக்கு
ஆ ஆமா பொண்ணுகளுக்கு வந்து இருந்துருக்கு பசங்களுக்கு அந்த மாரி ஆவாது ஆனா
அதாவது நா இதுக்கு முன்னாடி பேசிருக்கே பசங்க கிட்ட கூட ஆனதுல்ல இது மாரி ஃபீலு அன்னக்கி ஸ்பூன் எடு த்து இங்க இருந்து எடுத்து இந்த வாயில வக்கிறத்துக்கு நா பட்ட பாடு இருக்கே கூட வர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாதா தெரியு அப்டி எண்ணி சிவர அந்த சிவரானதுல்லா அவளுகுதா பாத்தாளுங்க என்னால சாப்பிட முடியல சாப்பிட முடியல தொண்டில பொறுத்த உள்ள இறங்க மாட்டேங்குது ஆனா இதல்லா சொன்னா வந்து எதோ ஒரு கதுல்ல இமேஜினேஷன் அது மாரி இருக்கானா ஏ நேர்ல ஃபீல் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கு அது நா ஃபீல் பண்ணது இல்ல லைஃப்ல ஃஸ்ட்டு டைம் வந்து ஆமா அதுதா எனக் ஃபஸ்ட் டைமு அது மாரி பாடிஷவரனதுல்லா ஏன்னா அப்பிடி ஒதர்ருச்சி
ம்
ஏங்க செமினார் எடுக்க கூட சொல்லிருக்காங்க இதுலா சிவர் ஆவாதபாடீங்க அது செமினார் போய் எடுமான்னுவாங்க ப்பல்லா வந்து சரி வாய்தா ஒத அன்னிக்கு பாடியு ஒதரிச்சி
ஓ ஓஹோ செமினார்லா எத்திருக்கீங்களா
செமினார் வந்து எடுக்கவே நா எடுத்ததுல்ல சொல்லுவாங்க ஆமா இதுவரைக்கு நா எடுத்தது இல்ல செமினார் நா வந்து தப்பிச்சிருக்கே நெறைய தடவ
த்துல ரெஸ்டர் ரூம் போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு தப்
மா ஆஹ நா ஸ்டேட்டாவே லீவு போட்டுருவே இன்னிக்கு ஆமா அப்பிடி தப்பிச்சிருவே நானு ஆமாங்க தெலுங்கு பசங்களா இருக்காங்க தமிழ் பசங்க இருந்தா தமிழே சொல்லிவிட்டு வந்துருவே தெலுங்கு பசங்க இருந்தால இங்கிலீஷ்லே எக்ஸ்பிளைன் பண்ணு அவனுங்க அப்ப டவுட் கேட் ஏன்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்றது அவகளுக்கு
ஆ அது கரெக்
நம்லுக் கம்ஃபர்டப் ப்புரிங் தமிழ்தா நா தமிழ்ல சொல்ல சொல்றீங்களா பின்ன எடுத்திட்டு வெளியே வந்துடுவேன் செமினார்லாம் ப்ளஸ் இங்கிலீஷ்ல ஃபுல்லா எடுக்க முடியும்ன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு
ஓ
பிரப்ளம் அதாவது இங்கிலீஷ் இங்கிலீஷே கொஞ்சம் வந்து எனக்கு ப்ராப்ளம் தான்
செம்ம எடுதிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும்
இ நான் ஸ்கூல் டைம்ஸ்ல வச்சு இருக்கேன் ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து நான் எடுக்க போகும்போது வந்து பசங்க அப்படியே சைலண்டட் ஆகிடுவாங்க ஆனா நல்லா இன்டரெ்ட்டா தான் எத்துட்டு வருவேன் செமினார்ஸ் எல்லா நம்ம குத்திர பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பண் வந்துடுவேன் ஆ காலேஜ் டைம் நல்ல அதுக்கு ஆப்போசிட் தான் டூ மினிட்ஸ் அப்டியே போய் பேசிரத்துல எல்லா போய் பேசணுமா அப்டின்ற மாரி இருக்கு அதுல்லாம் தெர்ல்லங்க ஆஹ் ஆம்மா
ஓகே ஓகே அதுல இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது போலயே பயோலஜி அந்த இதுல
ஆமா பயாலஜில வந் து பாட்னின்னா வந்து சூப்பரா வந்து லாஸ்ட் சதுல்லா நல்லா இருக்கு அதான் எங்க செமினார் எடுக்க வுட்டாங்க அதல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் படி கத்துக்கே வந்தீங்கன்னா ஆவரேஜா படிச்சாலே உங்களுக்கு புரியும் என்ன கதை இருக்குதுனு அது நம்ம பெஸ்ட ஆஃப் ஆமா இது இப்டிதான் இப்பனா வந்து இந்த பருப்புல வந்து இந்த பருப்பு எங்க விளையுது இந்த எந்த மண்ணுல விளையும இதனால வந்து எந்த பு்ரோட்டீன் இருக்கு விட்டமின் இருக்கு அவ்ளதா அதெல்லா லாஸ்ல இதுங்க அவ்ளதா அதுக்கு என்னா நேம் இருக்கு சன்டிபி அவ்ளதா இது எந்த ஆ குக்கிங்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாரி லா இருக்கு டாபிக்ஸ்ல்லா அப்டி இல்லன்னா இந்த வந்து பண்ண பண்ணா பத்தி இருக்கு எறா பண்ண மீன் பண்ண ஆ ஆ அது நல்ல இருக்கு டாபிக்ஸு அதுமே அது மாரி அது ஒரு லசனே இருந்தது அதுல என்ன ஒரு டாபிக்ஸ் குடுத்தாங்க எங்களுக்கு நா அதெல்லா வந்து நல்லாதா பண்ட்டு வந்தே அது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ற து இங்கிலீஷ் அந்தந்த வேர்ட் ஸ் மீனிங் சொல்றது ஆனா இங்க வந் ஆக்சுவலா வந்து ரெண்டு லாங்குவேஜ் பசங்க இருகதுனால காமனா இங்கிலீஷ் வந்து எடுப்பாங்க பசங்க
ஓ எல்லாருமே எடுப்பாங்களா இங்கிலீஷ்ல தா
ஆ செலரு நம் நம் அதாவது நா போயிட்டு ரொம்ப பத்துடா ஏனா ஆவரேச் பாய்ஸ் எல்லாமே நல்லா இங்கிலீஷ் பேசுவானுங்க
ஓ
பாய்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்னா சேர் ஓகேங்ளா பாய்ஸ் லா அவரேஜாவ நல்லாதா பேசுறானுங்க நம் வந்தாலு சொல்லலா வர மாட்டிக்குது எனக்கு அப்படியே போகும்போது ஒரு மாரி ஸ்டக் காடுச்சு
ஓ
அப்புறோ தா அவனுங்க வந்து கொஞ்சோ கொஞ்சமா பேசுடி அதுலா ஒண்ணு இல்ல பேசு அவங்களு வந்து ஆப்போசிட்ல தெலுங்கு பிரண்ட்ஸ் இருக்காங்க தமிழ கம்யூனிகேட் பண்ணுவோ தமிழ்ல நா சொல்றது அவங்களுக்கு புரியு அவங்க பேசறதுக்கு புரியு ஓரளவுக்கு
ம்
புவனேஷ்லா அப்பப்ப கொஞ்சோ ஆமா கொஞ்சோ பேசுரதுக்கு நா வந்து ஆனா நா பேசனா நல்லா பேசுவே ஆனா பட் இங்கிலீஷல பேசணும் போது கொஞ்சோ அவனுங்களே வந்து என்ன பேச மாட்ட போல அப்படியெல்லா நென் நான்வெஜ் வேற ஏது வேற ஒன்னு லவண்
உம் பஸ்ட் டைம்ல ரொம்ப இது ஆயிடுச்சு இங்கிலீஷு அதுக்கப்றோ போக போக
போ போ
போ போ கொஞ்ச கொஞ்சம்மா கத்துனு இருக்கே பல இங்கிலீஷ் ஆவரேஜ் ஆவரேஜ் அதாவது இங்கிலீஷ் கூட ஸ்டோரி அடிச்சே இப்போ அந்த ஸ்டோரி அடிக்குறதுக்கு கூட இங்கிலீஷ் எனக்கு வர மாட்டேங்குது
ஸ்டோரி எழுதும்போது எழுதிரலா ல சொல்லம் போதா வந்து மிஸ்
ஆமா எழுதுறது வந்து கத வந்து பக்க பக்கமா எழுதிர்லா ஆ ஆ அதே வந்து இப்ப போதுனும் போது வர மாட்டேங்குது
கரட்டு
அது சில பசங்களுக்கு ஆப்போசிட் ஆகுது பேசறதுனால பேசதுங்க ஆனா எழுதுறதுக்கு வர மாட்யுதுன்னு சொல்றாங்க ஆ நம்ப ஆபோசிட் அப்டி இல்ல ஏன்னா ஸ்கூல்ல இருந்தே நம்ம கத அடிச்சட்டு வந்துதா வந்துருக்கோ
ஆமா ஸ்கூல்ல நம்ம இங்கிலீஷ் பேசியிருந்தா இங்க அவ்வளவா கேிர
ஆமா இங்கிலீஷ் பேசு தா நம்ம தெரிஞ்சிருக்காது நம்ம எழுதுத்துல இங்லீஷ் நல்லாவே எழுதுவோல்ல அதனால இங்கேயே வந்து நம்மளுக்கு கண்டி யூனியஸ் ஆச்சு பட் நல்லா பேசுற பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வர மாட்டிங்குது எழுத கத்தல
ஓ ஓ ஆமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க கிராமர் மிஸ்டேக்கு
ஆ ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசுற வழக்க வருது அவங்களுக் இங்கிலீஷ்லா எங்க இங்கிலீஷ் வந்தாலே போது அது எப் அப்படி இருந்தானா ஸ்பீக்கிங்ல இருந்தானா ரைட்டிங்ல இருந்தானண்ணா அப்படி நம்பளுகெல்லா
டு ஆமா எப்படி எப்போ நீங்க நல்லா கத எழுதுவீங்க போலயே அப்பனா
கதையா ஆமா இப்ப அவ வந்து இந்த என்ன படத்துல வந்து டிஸ்கவரி சேனல் ஏதாவ சொல்வானு இந்த ரெண்டு மார்க் கேள்வினா ரெண்டு மார்க் எழுதுவே அதுவே பத்து மார்க் கேள்வினா அதுவே பத்து மார்க்காக எழுதுவாங்க ந செமஸ் ச எல்ல எழுதிட்டு தந்தாங்க டூ மார்க்ஸ் படிச்சிட்டு போன வந்து கொஷின ஒரு கொஸ்டின படிச்சட்டு போனான அத எழுதிட்டே தெளிவா டூ மாக்ஸு எ தெரிஞ்ச டூ மாக்ஸுலா எழுதிட்டே அந்த டூ மார்க்கு டென் மார்க எழுதிட்டே டென் மார்க் திருப்பி எழுதிட்டு வந்திருக்க
ம் ம் ஆனானு அப்படியா எழுதுவே இப்போ அது அதோட ஒரு கீ வேர்டு ஏதாச்சி அதுல இருந்தாலே அதே
ஆமா ஆமா கீவேர்டு ஆதா நா படிசிட்டு போன கொஷின் திருப்பி திருப்பபி எழுதிட்டு வந்திருக்கே அவ்வளவுதா
ஓ நீங்க எத்தன பேஜ் எழுதுவிங்க ர செமஸ்ல
அதெல்லா வந்து ஒரு டூவெண்டி வந்திருக்கே டூவெண்டி பேஜி
ஓ டுவெண்டில்ல பாஸ் ஆயறாங்களா பாஸ் பண்ணிடுறாங்களா
அதுதா எனக்கு தெரியல பட்டு டுவெண்டிலால முதல்ல பாஸ்சா இருக்கே
பரவாயில்லையே
பண் சைன் பண்ற மூட பொறுத்துதா இருக்குது அங்க டுவெண்டி பேஜந்தா டுவல் பேஜ் இருந்தானா டுவெல் பேஜ் எழுதிட் வந்துட்டு பேஜ்ஃபைவ் பேஜ் எழுதாத வங்களா பாஸ்போர்ட் விட்டுர்றங்க டுவண்டி பேஜ் எழுதுரவங்களா ஃபெயில் போட்டு
நாங்க கஷ்டப்பட்டு எழுதுவோ முப்பது பேஜி எழுதுவோ வந்துட்டு
ம்மா என் பிஎஸ் சர் அவனு போய் தங் தெரியு பைபல் பய பைத்த சொல்லி குடுத் இப்ப பசங்க பாஸ்ஆயிட்டாங்க பைத்தன் எழுத்தி வந்து இவே ஃபெயில் ஆயிட்டா
ஓ சொல்லிக்குடுத்தவ ஃபெயில் ஆயிட்டா
அடுத்தவ பாஸ் ஆயிட்டா
ஓ
தலைவன் பக்க பக்கமா கோடிங்க ஏழுதி முப்பத்தி ரெண்டு பேஜ் அடிச்சிட்டு வந்த இவன்னு ஃபெயில் ஆகிட்டாங்க பைதான்ல
ஓ ஐ ரீ வேல்யூஷன் போட்டுக்கலாம்ல்ல
த்ரீ வருஷோ போட்டு க்கலாங்க அது போட்டு வேஸ்டன்ற மாரிதா ஆயிச்சு ஆனா போடல நா ரீ அட்டம்டே பாத்துக்கிறே அப்டின் வுட்டா
ஓஹோ பைதான் ஈஸியா தா இருக்கு வச்சிருக்கே ஃபர்ஸ்
ஆ நா வித சிரிப்பே இத்தனைக்கு நீ கோர்ஸ்ருக்கே வெளி போய் படி சுந்தரா ன்ந பத்தியா அந்த பிரிண்டாபோடு மச்சா பாஸ் பண்ணிட்டு வந்துட்ட ஓட்டு ஓட்டு ஓட்டுவா ஒன்ன நானு இ இத்தனைக்கி நா ஃபைவ்மாக் ஸ்ட்டெண்ட் எனக்கு கோடிங் னா என்னானு கூட கூட தெரியாது அதுல பிரிண்ட்னு ச்சுதா போட தெரியு ஜாவா கூட அப்டித்தா ஃபஸ்ட் ரெண்டு ஏதோ ஓபன் பண்றது தெரி இது லாஸ்ட்ல ரெண்டு க்ளோஸ் பண்றது தெரிது நடுவுல கதை ஆமா ஆ அதுனால நடுவுல வர கொஷ்டின்னே திருப்பி திருப்பி கத அச்சு உட்டா அவுட்புட்டு ஒரு ஒரு ரெண்டு பேஜ் அதாவது அவுட்புட்டே வந்து திருப்பி திருப்பி இது பண்ணி ஒரு பேஜ அடக்கிட்டு வந்துட்ட நா எல்லா நா என்ன எழுதிருக்கே எனக்கே தெர்ல ஆனாப் பாக்குது கோடிங் மாரி இருக்கா அவ்ளோதா
ம் ம்
சைன் பண்றவனுங்கில்யா அது ஒரு கோடிங் மாரி தெரிதா
ஆ டைம் மாயிச்சு நன்றி